ஆ வணக்கம் தோழி நா பேசுறது கேக்குதா உங்களுக்கு
ஆ கேக்குது தோழி எனக்கு என்னோட இழைப்புக்கு சரியா இருக்கா
ஆ சரியா இருக்கு சரி நம்ம இப்ப உம் இப்ப என்ன தலைப்பு தேர்ந்தெடுக்கலாம் அப்படி சொன்னா குடும்பங்கல்ல இப்ப இந்த வீடுகள்ல வெலக்கி வாங்கிப்பாங்கல்ல சோ இந்த இந்த மாரி வீடுகள்ல எந்த மாதிரி வடிவமைக்கலாம் என்னோட என்னோட வீடும் இப்படிதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்டு எத எப்படி வடிவமைக்கிங்கங்றத சொல்லுங்க
ஆ எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த முன்னாடி வந்து கார்டனிங் வப்பாங்கல்ல சோ அந்த மாரி வந்து செடிக்குனே வந்து ஒரு இடம் சைட்ல ஒரு இடம் விட்டுட்டு கட்டணும்ன்ற மாறி ரொம்ப ஆச அதுக்கப்புறம் பாத்தீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அந்த முன்னாடி வண்டிய எல்லா நீப்பாட்டுறதுக்கு இந்த போத்திக்கோ அந்த மாறி விட்டுருப்பாங்க இல்லையா இப்ப உள்ள வீடுகள்ல வந்து போத்திக்கோ இல்லாத வீடே கெடையாது போத்திக்கோ முன்னாடி ஒரு காளு வெளியில அந்த வெளியில வண்டி நிப்பாட்றதுக்கு கொஞ்சோ எடோ விட்டு ட்ருப்பாங்க இல்லையா ஆ ஃபிரண்ட்ல ஆ ஆமா சோ அந்த மாறி வந்து இருக்கு க்கனுன்ற மாறி ஆச இருக்கு அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா வந்து ஆ வெளியில கூடி படி வச்சு மேல ரூம் மேல மே மேல கூடி ரூம் போற மாறி மேல வந்து பெரிய ஒரு ப அப்டி என்ன சொல்றது வெளிய ஃபுல்லா அப்டியேவிட்டுடோ அப்டின்னா வந்து பிள்ளைங்க போய் விளையாடுறதுக்கா இருக்கட்டும் நம்ம ஏதோ ஒரு நேரோ வந்து ஆ நம்மளே ஏதோ ஒரு நேரோ போய் உக்காறதா இருக்கட்டும் அந்த மாரி வந்து நல்லா இருக்குல்ல மேல மாடி வந்து பால்கனி வச்சுக்கட்டுனா பால்கனிலயே உக்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ற மாறி அங்க ஊஞ்சல் போட்டுக்கிற மாறி சோ அந்த மாறில்லாம் வந்து நம்ம கட் ட்டும் போது நமக்கு ஒரு ஒரு ஆச இருக்கும் இல்லையா அந்த மாறி நெறைய குட்டி குட்டி ஆசை எல்லாம்
ஆனா பொண்ணுங்களுக்கு இப்ப நம நமக் க்கு மொதல்ல எடுத்த உடனே இது என்ன கிச்சன் தா அதிகமா யூஸ் ஆகுது எனக்கு கிச்சன பொருத்த மட்டைக்கும் நா மொதல்ல கிச்சன்ல போவேன் சொன்னா
கண்டிப்பா ம்
அலங்கரிமா இருக்கனும் என்ன சொல்றது எதுவுமே வெளியில தெரியிற மாறி இருக்க கூடாது கொஞ்சோ மாடனா சரி கொஞ்சோ நல்லா நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு அது ஒரு ஆச ஆ ஆ இப்ப அத சின்ன பிள்ளைங்க இருக்க வீடுனா அத இழுப்பாங்க இத இழுப் பாருங்க ஒரு ஒரு நச்சுத்தன்மை இல்லாம நின்னு சமைக்கிற மாறி ஏன்னா நம்மளோட மோஸ்ட் ஆஃப் ப் த டைம்ஸ் அங்கதா இருக்கோ நம்மளோட அதிக நேரோ செலவழிக்கிறது கிச்சனா தா இருக்கும் சோ என்னோட கிச்சன் என்னோட நம்ம எல்லாரும் இப்டிதா இருக்கணுங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு கனவு இருக்கு நா வீடு வழிகட்டுணா வடிவமைத்து ச்சா இந்த மாறி தா கட்டணும் அப்டிங்கிற ஒரு முடிவு
கண்டிப்பா தோழி எனக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ரேக் மாறி வச்சு அந்த ஸ்டோர் ஐட்டம்ஸ் எல்லாம் வப்போ ஸ்டார் ரூம் மாறி சொல்லுவாங்கல்லையா அந்த நம்ம வாங்கி வைக்கிற ஐ டம் எல்லாமே உள்ள ஒரு ரேக்ல்ல போற மாரி கீழ வந்து ஆ அதாவது வெளியில எதுவுமே இருக்க கூடாது ஆமா வெளியில எதுவுமே தெரிய கூடாது
பின்வாசல் வேணும் அப்டின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு வீட்டுக்கு முன் வாசல் பின்வாசல் வச்சிருப்பாங்க எனக்கு கிச்சன்ல தா பின்வாசல் வேணும் அங்க கிரில் ஆ ஏன்னா நா ஒரு டீ குடிக்க அப்ப அந்த நேரோ எனக்கு தலவலிக்குதுப்பா நா ஒரு டீய குடிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சேர போட்டு அதுல உக்காந்து உக்காந்து நா வெளிய பாத்துட்டே குடிக்கிறே ஆ கண்டிப்பா அது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு கிரில் வச்சிருக்கணும் தா கண்டிப்பா அது வேணும் ஆனா இருந்தாலும் அதுல உக்காந்துட்டு அந்த இயற்கைய பாத்துட்டே குடிக்க முடியுது
கண்டிப்பா நம்ம ரிலாக்ஸா நம்ம ஃபர்ஸ் சமைக்கும் போது ஏதாவது வேடிக்க பாத்துக்கிட்டே ஏதோ இது பண்ணிதான நம சமைப்போ அந்த மாரி இருக்கும் போது கண் கண்டிப்பா எனக்குமே அந்த பாத்தரம் வக்கிறது எல்லாமே தனித்தனி ஒரு ரேக் மாரி இருக்கும் இல்லயா இப்ப ஸ்டீல்ல வந்திருக்கு இல்லயா அந்த மாரி இருந்துச்சுன்னா வந்து நல்லா இருக்கும் எல்லாமே வந்து எ
எல்லாமே உள்ள இப்ப கிரைண்டர்ஸ் கூட எல்லாமே உள்ள செட் பண்ணிருக்காங்க கிரைண்டர் நம்ம இழுத்து அத பண்ணி மிஸ் யூஸ் பண்ட்டுமா உள் ள்ள போயிரும் கிரைண்டர் எல்லா எடத்துலயும் வெளிய தா உட்காந்துட்டு இருக் அது உள்ள போயிடுச்சுன்னா அதுவே ஒரு பெரிய எடத்த ஆக்குபை பண்ணி போற மாரி இருக்கூ நம்ம கிச்சனுக்குல்லா அ வெ வெளிய வச்சிருக்காங்க வெளிய அவுட் லெட் வச்சிருக்காங்க அது வெளி வெக்கறது ரொம்ப சேப்டி பிரச்சனையே இல்ல எந்த ஒரு என்ன சொல்ற நம்ம ஆஃ பண்ணாம போயிட்டம்மா அப்படிங்கற ஒரு டென்ஷன் வெளிய போய்ட்டு இருக்காது அந்த வெள் வெளிய அந்த அவ் ட வச்சு அந்த பைப் உள்ள வர மாரி வெச்சுட்டாங்கன்னா அதுவு பிரச்சனயே இல்ல ரொம்ப நிம்மதியா நம்ம எடுத் டத்துக்கு நிம்மதியா போய்ட்டு வரலா வச்சுக்கோங்களே அப்பறோ தா நாங்க ஒரு டென்ஷன் இருக்கோங்க கெளம்புங் ஏ கேஸ் ஆஃப் பண்ணியா பாத்தியா நம்ம ரெண்டு நாள் ஒரு ட்ரிப்பு போறன் ஏ கேஸ் ஆஃப் பன்னோன் பாத்தியா வீட்ல அப்படிங்கிற மாரிதா மொதல் விஷயோ
போ மாரி இருக்கணுன் ஆச நம்ம எல்லாமே ரிமோட் இதுல கன் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாரி இருக்கூ இல்லயா
அதுக்கூட ஓகேதா இப்ப இனிமே உள்ள காலகட்டங்கள்ல எல்லாமே வந்துரு கண்டிப்பா அப்பறோ கிச்சன்ல எனக்கு ஒரு சின்ன மினி ஃபேன் எல்லாரு ஃபேன் போடுவாங்களா தெரியாது ஆனா எனக்கு கண்டிப்பா ஃபேன் வேணூ ட்றாங்க ஏனா நா சமைச்சு முடிச்சுட்டு அங்கதா கொஞ்ச நேரோ ஒக்காந்துருக்க போற அப்பறோ பரிமாற போற எல்லா எடுத்து வெக்க போற அப்பறோ என்ன என்னோட அந்த கிச்சன் ஸ்பேஸ் எப்போமே எம்ட்டியா இருக்கணு என்ன சொல்றது எதாது எடுத்து வச்சுட்டோனா இந்த சம ச்சு தெல்லாமே கொண்டு இங்க வச்சுட்டோ நம்ம
அ டேபுல டைன்டிக் டேபிள்ல வச்சுட்டோ அப்படின்னா வந்து
வச்ட்டோனா இங்க இந்த எடோ எம்ட்டியா இருக்கணு ஃப்ரீயா இருக்கணுப்பா
இப்பெல்லா ஆமா இப்பெல்லாமே முன்னாடி வந்து அதாவது நம்ம கிச்சன் சொல்றோல்லியா கிச் ட்டுன்ல வந்து அப்டியே ஃபுல்லா ஃபுல்லா யூஸ் பண்ணாங்க னே இங்கர்ந்து இந்தது இந்ததுல இந்த எண்ட்லருந்து அந்த எண்டு வரைக்கு ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு திரும்பி வந்து சாப்பாடெல்லா எடுத்து வெக்கிற மாரி ஒரு சின்ன இது மாரி
அ தனீதா ஆமா அந்த பக்கத்துல சைட்ல அது இனா அதுல காய் கட் பண்றதுக் கு அந்தமாரி சென்டர்ல ஒரு ஸ்பேஸ் வச்சிருப்பாங்க அதுல எல்லா எடுத்து வச்சிருப்பாங்க சோ அது கூட நல்லாதா இருக் பெ அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பாக்குறதுக்கூ நல்லாருக்கூ அதே நம்ம ஒரு சின்ன ஒர் ஒரு மணி ப்ளாண்ட் வளக்குறது ஒரு லைட்டிங் செட்டப்ஸ்லா வக்கிறது சின்னதா ஒரு லைட் எல்லாமே செட் பண்றதா இருக்கட்டூ அந்த பாட்டில்ஸ் எல்லாமே நமக்கு புடிச்ச மாதிரி க செராமிக் கண்ட்டெயினர்ஸா இருக்கட்டூ பாட்டில்ஸா இருக்கட்டூ உட்டன் எனக்கு நார்மலா உட்டன் டைப்ல வர்னுன் தா ஆச எல்லாம் எக்செட் பண்றது என்னோட என்னோட கவுண்டர் எல்லாமே நா எப்டினா உட்டன் கலர்லேயே உட்டன் பேஸ்ட்லயே அந்த மார்தா நா ஷேட்லெ எதுர்பாப்பே அப்ப என்னோட அந்த பாட்டில்ஸ்சோட லிட்டுமே உட்டன்ல்ல வேணு அந்த மாரிதா நா எதிர்பாத்து அந்த மார்தா செட் பண்ணனு அப்டிங்கிறது எனக்கொரு ஆசருக்கு
கண்டிப்பா
ப எனக்கு பெரிய ஒரு ஆச ஒரு ஊஞ்சல் நல்ல ஒரு ஊஞ்சல் கொஞ்சோ பெரிய ஒரு ஊஞ்சல் ஆ அப்டி உட்காந்துட்டு தள்ள முடி குளிச்சுட்டு அதுல ஒரு டீ தலமுடி அப்டியே விரிச்சு போட்டு நா அப்டியே ஒரு ஆட்டோ ஆடணு அப்டிங்குற பெரிய ஆச
கண்டிப்பா தோழி கண்டிப்பா கண்டிப்பா அது எல்லா பெண்களுக்கு இருக்ற அந்த ஏக் ப்போ என்னா சொல்றது வீடு கட்னா இவ இந்த மாரி இருக்குணு அது அந்த மாரி இருக்கணு நமக்கு புடிச்ச கதவு இருக்குணு நமக் பிடிச்ச அந்த ஜென்னல் இருக்கணு நமக்கு பிடிச்ச வந்து அந்த டிவி யூனிட் இருக்கணு பூஜ செட்டப் வந்து நமக்கு ஏத்த மாரி இருக்கணு
நம்ம எங்கெல்லா யூஸ் பண்றமோ அதெல்லா ரொம்ப ரொம்ப படிக ரசிச்சு பாக்கணு அப்டின்னு நம்ம நனைப்போ நெஜமாவே இது வைக்கிறது அவுங்க இஷ்டத்துக்கு வைப்பாங்கன் வச்சுக்கோங்ளே
பூஜ முன்னாடி எல்லாமே வந்து தனியா அதுக்கு ஒரு எடோ வச்சு கட்டுவாங்க ஆனா இப்ப எல்லாமே ரெடிமேடா தா வாங்கி அத அப்டியே செட்டப் அப்டியே வந்து பிக்ஸ் பண்ணிறாங்க
ஆமா அது கொஞ்சோ எனக்கு அதுல என்ன இப்ப வச்சுருப்பாங்க ஏ பெருசா ரொம்ப அந்த சாமி இந்த சாமின்னு மாட்டாம சிம்பிளா அந்த இதுல வால்ல ஒரு இப்ப பெ ன் பெயிண்டிங் மார்லா இல்ல லைட்டிங் மாரி வச்சுருக்காங்க பிள்ளையாரையோ லெக்சிமியோ வேற இவங்க வெங்காடஜ் ஜலபதியொய்யோ ஒரு லைட்டிங் மாரி அந்த ஃபுல் உருவமா வச்சுருக்காங்க ஒரு வெளக் கேத்துறதுக்கு ஒரு இது சோ அது சிம்பிளா இருக்கு ரொம்ப நீட்டாவு இருக்கு பாக்குறதுக்கு என்ன சொல்றது ஆ அந்தத இது நம்ம சாமி ரூம்புக்கு அவ்ளோ தேவ இருக் கட்டு ஓகே பிரச்சன இல்ல நம்ம கொல தெய்வந்தா ஆனா இதுங்க இவ்ளோ ஓ நீீட்டா நமக்கு வெங்கடாஜலபதிய கும்பிடுறது நல்லது நம்ம எல்லாருமே வீட்ல ஒரு பெ போட்டோ வச்சிருப்போ வெங்கடாஜலபதி ஏனா திருப்பதி போயாசுனா நம்ம கண்டிப்பா அந்த போட்டோ வாங்கிருப்போ வாங்கி வச் வச்சா நல்லதுன் சொல்லி வாங்கி வச்சுருவோ சோ அந்த மாதிரி அத வெங்கடா ஜலபதியோட போட்டோவ அத பெரிய ஒரு விஷயமா வச்சுருக்காங் இல்ல பிள்ளையாரு வச்சுருப்பாங்க பிள்ளையார எல்லாருமே கும்புடுவாங்க மொத மொத கடவுள் அப்டி சொல்லிட்டு பிள்ளையார தா எல்லாருமே கும்ப்டுவாங்க ஆமா சோ அந்த மாரி நா இது இப்ப இந்த ரீசண்ட் ஆ ஆமா அந்த மாரி வச்சுருப்பாங்க ம்
படுக்க போம்போது இன்னு மைல்டா அந் ஈவ்னிங்கே கொஞ்சோ மைல்டா இருக்கு இன்னு அத விட மைல்டிங்கா லைட்டிங் இதெல்லாமே அரேஞ்
பண்ணுவாங்கன்னா நைட்டு நாங்க ஈவினிங் தா வெளக்கேத்தி வாசல கொண்டு வச்சிட்டு திருப்பி அந்த வெளக்க ஈவ்னிங் அதுக்க மேல எடுத்துரு இத கேர்ளா சைடு அப்டிங்குறதுனால அந்த மாரி தூக்கி தூக்கி கொண்டு வெளக் வச்சு கும்புடறது அந்த மார்ருக்கு ரொம்ப எங்க வீட்ல பூஜ புனஸ் க்காரோல்லா பாக்க மாட்டோ ஆனா வெளிய எல்லா எடமே ரொம்ப பாப்பாங்க அந்த ஒரு விஷ்யத்த ரொம்ப கல்ச்சரா ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா இந் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அப்றோ அந்த தொட்டியில பூ போட்டு வைக்கிறது நம்ம வீட்லேயே பூ வளத்திட் இப்ப உள்ள சாமந்தி செடி எல்லாம் வீட்ல வரமாட்டேங்குது முன்னா டி ஜெவெந்தி சாமந்தி எல்லாமே வீட்ல வீட்ல அந்த கல்யாண மாலையிலல்லா உதிர்ந்து விழுந்ததுலே இருந்து நல்லா வளந்து வரு செழிச்சு வளந்து வரு ஆனா இப்ப வந்துட்டு இப்ப வாங்கி வச் சாலுமே இந்த செவ்வந்தி ஜாமந்தி எல்லா ரொம்ப ஒன்னு பூக்குறதுல்ல வரவு மாட்டேங்குது செடிகள்லா நா இப்ப ரீசண்டா ஆ இப் உள்ள செடிகள் எப் டி இருக்குன் எனக்கு தெரியல இப்ப ரீசெண்டா ஒரு மூனு ஜெவ்வந்தி வாங்கியிருந்தே வேற தொட்டிக்கு மாத்தலா பெரிய தொட்டிக்கு மாத் தலா சொல்லி புது தொட்டியு வாங்கிட்டு வந்தே ஆனா செடி வாடியே போச்சு
ம்
போயிடுச்சு
கண்டிப்பா கண்டிப்பா முன்னாடி மாரி இப்ப வந்து செடி எல்லா ரொம்
ஆமா வர்றது இல்ல இப்போ இருக்ற மண்களுக்கா இந்த உரங்கள் சரியில்லையா
கட்டையா இருக்கட்டு அந்த வெதயா இருக்கட்டு அந்த தோல் போட்டாலே வந்து அவ்ளோ தழச்சு வளரு
போடல இந்த எங்க இங்க நாங்களல்லா கோயில் திருவிழால்ல அதிகமா நடக்கணு வச்சுக்கோங்களே கோயில்ல இருந்துட்டு அதிகமா மாலைகள் யூஸ் பண்ணுவாங்க அந் மாலைல சாம ந்தி பூ செவ்வந்தி பூ தா அதிகமா கட்டப்பட்ருக்கு அந்த சாமந்தி பூ செவ்வந்தி பூவ பிச் சு போட்ற அந்த சாமி ஒதருபோது வர்ற அந்த இதுலயே உள்ளதுலேயே அப்டியே மொளச்சி மொளச்சி நிக்கும் அது ஏன்னா அடுத்து மழ இப்ப இந்த வைகாசி மாச இங்க எப்பவுமே எங்களுக்கு கோயில் திருவிழா ஸ்பெஷல் வைகாசி மாதம் ஃபுல்லா எங்க ஊரு கோவில் ஸ்பெஷல் தா சோ அடுத்த ஓட கழச்சி அப்டி இந்த கோயில சுத்தி தளைச்சு நிற்க்கும் விணா வந்துட்டே இருக்கடா அப்டிங்கிற மாரி புடுங்கி புடுங்கி தூரதா போடுவாங்க ஆனா இப்ப நம்மளே எது அந்த கோயில் மாலைய தூக்கிட்டு இருந்து நா எரிந்து உதிர்த்து போட்டாலு எனக்கு வர மாட்டேங்கேது ஒரு ஒன்னு கூட தலைக்க மாட்டேங்குது இப்ப அந்த செடிகளோட இது வாயில் நம்ம மண்ணோட தலைப்பு செடிய இல்லையா அந்த மாரி கூட தெரியு ஆ தெரியல என்னன்ன இது அப்டிங்கற நம்ம எப்டி கொண்டு வர்றது அப்டி
முன்னாடி எல்லா யார் இந்த மாரி செடி வாங்கியோ வித வாங்கியோ போட்டா அத சாப்ட்டு யூஸ் பண்ணிட்டு அதுல உள்ள மிச்சத்த
அவ்ளவுதா மாமரமா இருக்கட்டு எல்லாமே ஏ இந்த பழம் நல்லா இருக்குப்பா அத
உம் கொஞ்சம் போடுவோ அப்டின்னு சொல்லிட்டாம்மா இப்பல்லா வந்து அத ரொம்ப பாதுகாக்கற வேண்டியதா இருக்கு அததா இப்ப ரொம்ப அத பராமரிக்க வேண்டியதா இருக் கு ரொம்ப பாத்துக்க வேண்டியதா இருக்கு
எங்க வீட்ல எல்லா ரோஜா எல்லா வச்சு விட்டுருப்பே ஒரு பத்து இருபதுன்னு வச்சிருந்தே என்னன்னா இவிங்க முள்ளு இல்லாத ரோஜா ரெட் கலர் ரோஜா செடியில பூவே இல்லாம இருந்ததே இல்ல ஒரு நாளத்தக்காவது அஞ்சு ஆறு பூ பூத்துக்கிட்டே இருக்கு எனக்கு அந்த ரோஜா தா என்னோட ஷோ குட்டி இளவரசி வந்தாங்கப்பா வந்ததுதா உண்டு எங்க வீட்ல செடில பூவே இல்ல பாக்கவே முடியில போயிட்டு போயிட்டு பறிச்சுட்டு வந்துறாங்க மொட்டு வரவிட மாட்டாங்க தளிர் வர விட மாட்டாங்க அப்புறம் செடிக்கே போர் அடிச்சிருச்சு நா இனி ஒங்க வீட்ல பூக்கமாட்டே சொல்லிருச்சு இப்பல்லா பூக்குறதே இல்ல வாடி ஏ அதுவே அது பாட்டுக்கு சும்மா நிக்கிது ஏண்டா வந்த அப்டிங்கிற மாரி நிக்கிது முன்னாடி நெஜமாவே எங்க வீட்டு ரோஜா பூக்காம இருந்ததுல்ல ஏன்னா நா தலையில அதிகமா வக்க மாட்டே ரோஜா வக்க மாட்டே மல்லிக பூ நல்லா வைப்பே பிச்சு பூ வப் போ பிச்சி மீன்ஸ் முல்லை இங்க இருக்கு சோ அந்த பூ எல்லா அதிகமா வைப்போ ரோஜா நா பறிச்சி வச்சதே இல்ல நெஜமாவே நா பறிச்சி வச்சது இல்ல எனக்குது செடில இருக்கிறத பாக்கிறது தா அழகு ஏன்னா பூ வாடவும் செய்யாது பாத்துக்கோங்க ஆ ஒரு வார ஆனாலு அந்த செடில அப்டி கெடக்கு முள் இல்லாத ரோஜானு சொல்லிட்டு ரெட் கலர்ல பூத்துக்கிட்டே இருக்கும் அது அன்லிமிடன்னு சொல்லா அதுக்கு பேரே நா ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட வாங்கி வச்சிருந்தே ஒரே கலரா இருந்தாலு பரவல எனக்கு அதிகமா பூத்துக்கடக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு இவுங்க என்னைக்கி தா கை வச்சாங்களோ தெரியல முடிச்சது எங்க வீட்ல ரெண்டு குட்டி இளவரசி இருக்காங்க அப்பா ரெண்டு பேரும் சேந்து அப்டி அங்க ஒருத்தங்க இங்கிட்டு கைவச்சிருவாங்க இங்க ஒருத்தங்க கைவச்சிருவாங்க முடிஞ்சிது இனி அதுக்கு
இளவரசிங்க வந்தது இளவரசிங்க வந்ததுக்கு அப்புற நம்ம செடி வளக்கெல்லா யோசிக்க கூடாது
ஐயோ ஒரு வருஷமா நானு போராடிட்டு இருக் கே நானு செடியும் ஒரு இடம் நார்மல்லா என்ன பிளான் பண்ணுவே யாரோட பர்த்டே வந்தாலும் நா ஒரு செடி வாங்குவே என்னோட இது அப்டிதா உம் இப்ப என என்னோட பர்த்டே வந்தாலும் சரிதா ஏ கொழந்தைங்களோட பர்த் ஆ ஓ ஓகே அடுத்த கால் ல பாக்கலா ம் ஓகே நன்றி